ஆ ஆத்தா கேக்குங்களா சரி ஆத்தா
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
உன்னுகிட்டதா சாயந்தெரோ பேச்னே இன இன்னைக்கு வேல எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பாவோ தயிர் சாதோ சாப்ட்டு பாத்த ஞாயித்தி தயிர் சாதா சாப்பிட்டுக்கறாங்க கேக்குங்களா
வயட்டு தானே இருக்கு காலு
ஆத்தா ஆ ஆத்தா இப்ப கேக்கு ஆத்தா ஆத்தா யோ வி வீட்டுக்காரவீட்டுக்காரர பீரோ வாங்கி கொடுத்துக்கறாறாமே மாடில எல்லா வச்சிருக்குறாங்க
ஆ
அத கீழல்லா துணி எல்லா இருந்திருக்குது
ஆர்த்தி வீட்லையா
ஆ உங்க சின்ன பொண்ணு வீட்ல
ஆ
உ
அது அவங்க சின்ன மாமியாரு பத்தாயிர்ருபா கடன் வாங்கிருந்தாங்களா அது எப்ப தராங்களோ தந்தோன ஆ பீரோ இந்த மர பீரோ ஒன்னு எப்பயுமே ட்ரெஸ்சு வைக்க எடோ இல்ல எடோ இல்லம்பாங்கல்ல
ஆமா
அது மாரி ட்ரிபிள் டோர் உள்ள மாரி வாங்கிருந்தாரா
அதா அதா உ ம தா அதுக்கு கின்னக்கெல்லா வந்த வேல செஞ்சிருந்தா அதனால் டைட் ஆய்ட்டே அதனாலயே சமைக்க க்கலா
ஆ
போல
உ
அதனால இன்னைக்கு தயிர் சாதத்தோட முடிச்சே
ஆ
அப்படின்னு சொன்னாங்க ஏன்மா கிளம்பி போக வேண்டியதான உங்கமா வீட்டுல நாட்டுக்கோழி பிரியாணி சிக்கன் கிரேவி அதெல்லா இருக்குது அப்படின் அ
ம்
செஞ்சுக்கலா தா நாளைக்குதா போனும் ல்லா வெளில போவ நாளைக்கு அவங்களுக்கு மீட்டிங் இருக்குதா ஆஃபீஸில்ல அதுக்கு போற அப்டின்னு சொல்லி பேஸ் இருந்தாங்க எங்க இன்னிக்கு உங்க ஏறியால்ல மழ இருந்தாங்கா மழ பேஞ்சுச்சா
மழையே இல்ல மாப்ள
அங்க உங்க சின்ன பொண்ணு ஊர்ல ஒரு அர மணி நேரோ மழ தூருச்சா
ம்
இப்ப கூட நியூஸ்தா உக்கான்னு இருக்குற தந்தி டிவிதா பாத்துன்னு இருக்குற உங்க ஊர்ல எல்லா மழ பெய்யு கனமழை வாய்ப்பு பேயு நைட்டு அதா அதா நைட்
ம் பகல்ல எல்லாம் பெய்யல மழ பேஞ்சா நல்லா இருக்குன்தா இருக்கு அனலா இருக்கு
பேய்யு இங்கயு பேய்யு பரவால்ல சின்ன பொண்ணுதா உக்கான்னு இருக்குறாங்க ஆன குட்டு கேட்டா என்னமா உம் பர்த்டே வர்து தே என்னம்மாரி டாடி வாங்கி தர்துன் என்னன் கேட்ட
ஆ
சாக்லேட் வாங்கி குடுங்கண்ணா
ம் ஏ பல்லு இன்னு சொத்தை ஆறுதுக்கா
உம் உம் பல்ல பாத் ஜமதலே இப்போ கூடதான் டாக்டர்கிட்ட போய் பால் பல்ல புடிங்கிட்டு வந்தா ஒன்னு ஆ
இனிமே சோத்து பல்ல புடுங்கணு
அதா இன்னு மேல ரெண்டு பல்லுக்கு உள்ள ஒரு மாச டைம் குடுத்துக்குராறா ரெண்டு மாச டைம்ன்னு நெனக்குறே ரெண்டு மாச குடுத்துக்குராறா ஆகஸ்ட்டு போய் பாத்து மேலக்குற பால் பல்லு விழுமா இந்த பத்து வயசுல
உம்
அது இல்லலைனா அது ஸ்கேன் பாத்து அந்த பால் பல் எடுத்தா தா அது ஏன்னா ரெண்டு சொத்த பல்லா இருக்குது
அத காசு குடுத்து புடுங்குறோ அத ஏ நல்ல பல்லா புடுங்கணு சொத்தையாக்கிருவோனு ஆக்குறான்னு நெனக்குறே
இல்ல இல்ல அதா அந்த சொ சொத்தப்பல்லு வந்து பால்பல்லு பால் பல்லா அது விளலனுமா விளல அப்டி அப்டிங்ளா இப்ப எனக்கெல்லா ஆ மொளைக்காது அதனால அசிங்கமா தெரியு அவரு டாக்ரு கூட படிச்சவர்தா
உம்
அவரெல்லா கரெக்டா சொல்லுவாரு ஆ அதுனால சேரி
நீங்க அதுக்காக ஒரு டாக்டர் ஆயிருக்கலால மாப்ள படிச்சு
ய்யோ அத்த பாக்கலா இப்ப ஆகஸ்ட்டு வர்லயு டைம் குடுத்துருக்குது அதுக்குள்ள உழுந்துருச்சுனா பரவால்ல
நீங்க டாக்ரா ஆயிருக்கலால
அதனால நம்மள ம் மாரி எனக்கு ஆசல்லா இல்ல வாத்தியார ஆகணும் தா வீட்லே பண்ணி ஆம்பூர்ல ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தொன்ச்சி அப்பிடிங்க நான் படிச்ச ஸ்கூல்லயே அங்கேய மேனேஜ்மெண்ட்டு இதுலே பயங்கரமா ஆகிலான்னு தான் எங்க தாத்தாலாம் பிளான் பண்ணாங்க
ம்
அதுக்குள்ள நான் படிக்கும் போதுதான் அங்க கோர்ட்டு கேஸ்சு சொல்லி பிரச்சன ரெண்டு கோஷ்ட்டி
சீனியார்ட்டில உட்டுடானுவோ
அதனால இந்த இப்டி சண்ட போட்டுனுக்கிறாங்க கோர்ட்டு கேஸ்சு யாருக்கு சாதகம் வரு தெரியாது ரெண்டு கோஷ்டியும் அவுங்க நா அம்பது பேர் சேத்தறது இவன் நாப்பது பேர் சேத்தறது
ம்
அந்த மாரி பண்றது ஆனா அங்க படிச்சா அந்த பேட்ச்சில படிச்சவங்களுக்குலாம் கண்டிப்பா வேல
ம்
டீச்சர் ட்ரைனிங்னா சும்மா ஒண்ணு டூ அஞ்சி டீச்சரு
ரெண்டு வருஷோ கோர்சு
நா ரெண்டு வருஷம் கோர்ஸு
ம்
போயி ஆம்பூருக்குலாம் அப்ளிகேஷன்லாம் வாங்கின்ட்டு வண்டோ அது எல்லாம் பிளா இந்த மேரி பண்ணும் மோது சுட்ருச்சி
ம்
அதுகப்றோ தான் செரினு உட்டுட்டு போயி டிகிரி படிக்கலாம் அப்டின்னு சொல் உட்டதுகப்றோ காலேஜ் போயிருச்சு
ம்
இன்னோட அதுக்கப்றோ பைபிள் காலேஜி போனோங்க நாகர் கோயிலுக்கு
ம்
டி எச் படிக்கலாம்
ம்
அப்டின்னு அங்க போனோம் அங்க போனா பைபிள் எக்ஸாமே பைப்புல பிச்சி கிளிச்சி எக்ஸாம் எழுதுறாங்க
பிட்டு அடிக்கவா ஆஹ்ன்
எல்லாம் ரூம்லனா சரக்கு எல்லாம் போகுது
ஆஹ்
எங்க போய் இத பிச்சு இத படிச்சு நாம எங்க வேலை க்க வருது நம்மளுக்கு இது செட் ஆகாது அப்பெல்லாம் சரக்கெல்லாம் பார்த்தாலே ஆகாது அ இதெல்லாம் ச சிகரெட் ஸ்மெல்லு இதெல்லாம் பார்த்தா புடிக்காது
ஹம்
எஸ்கேப் ஆய்ரு அப்டின்னுட்டு வொடணே போன் பண்ணி சொல்டேன் இல்ல எனக்கு செட்டாகளா கிளம்பறேன்
உஹ்ம்
அப்டின்ட்டு வந்துட்டு அதுக்கப்றோ தான் காலேஜ் போலங்க
உம் லுத்திரைன்லயும் பைபிள் காலேஜ் படிக்கணுமா
எது கத்தா
த்திரன் தானே முதல்ல போய்ட்டு இருந்தீங்க அதுக்கும் பைபிள் காலேஜ் போனுமா
பைபில் காலேஜ் படிக்கும் அது அது லெத்திறந்துதான் அது
ஹான்
லுத்துரன்ல பாஸ்டர் ஆகணும் அப்படின்னா பிட் பிளஸ் டூ முடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிடி எச்னு ஒரு கோர்ஸ் இருக்கு பேச்சுலர் ஆஃப் எத்தியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது அது வந்து மூணு வருஷமோ நாலு வருஷமோ அதே வந் சர்ச்சு யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புதோ அவங்கள தான் அங்க படி படிக்க வைப்பாங்க அவங்கள வந்து எங்கலாம் எங்க இருக்குதோ அங்க சர்ச் இருக்குதோ அங்கெல்லாம் போய் அவங்கள பாஸ்டரா அவங்கள அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்க எவ்ளவு சம்பளம் ஃபிக்ஸ் போட்ருவாங்களையா
ஆஹ்
சம்பள அந்த மாரி அவுங்க அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்க ஆர்ச்சுல இருக்குற மாரி ஆனா அங்க படுச்ச எல்லாருக்குமே அ
ஃபேமிலியா இருக்கலா சி எஸ் இருக்குரோன்ல
க்குளா வீடு எல்லாமே உண்டு
ம்
வீடு குடுத்துருவாங்க
இல்ல ஆர்சில வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது
ஆமா அதெல்லா பண்ணக்கூடாது இதுல எல்லாமே வா கோ ஆ உண்டு பூ ஒண்ணு வெச்சுக்க மாட்டாங்க பூ பொட்டு வெச்சுக்க மாட்டாங்க பூ வெச்சுப்பாங்க ப ஓ பூ வெச்சுக்குவாங்க பொட்டு மட்டுந்தா வெக்க மாட்டாங்க
சி எஸ் ஐ மாரி
நக ந்த ஆ பூ அதெல்லா வெச்சுப்பாங்க பொட்டு பொட்டு பொட்டு கெடையாது
ம்
அதோடய எஜ்ஜு
இப்பல்லா ஆறு மாசத்துலயே அந்த கோர்ஸ் செல்லா முடிக்கிறாங்க
இருக்குது ஆனா அதுஸ் சும்மா பேர் பின்னாடி போட்டுக்குறதுக்கா ஓ உன்மையா இது மாரி வேணு அப்டின்னா வா இதுவா ஒரகளை கரெட்டா அங்க போயி இது பண்ணாதான் அது சொல்ல முடியும் சும்மா ஆறு மாச கோர்சு அதான் இப்ப உங்க பேரு பின்னாடி போட்டுக்கறது உங்க பின்னாடி போட்டுக்கிறதுக்கு வேணும்னா அதுயா சும்மா ஆ ஹேப்பியா இருக்கவங்க கூட கூட குடுக்கறது அதெல்லாம் வச்சி நாம்ப இந்த மாரி இதல வந்து வாங்க முடியாது வேல வாங்க முடியாது
சர்ட்டிபிகேட் எல்லாம் தந்துருறாங்க இல்ல
அதேதான் அந்த சர்ட்டிபிகேட் வச்சுட்ட
ம் நம்ம சப ஆரம்பிக்கலாம்
வேணானா பண்ணிக்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு அது சர்டிபிகேட்டு வச்சுதான் நீங்க ஆரம்பிக்கணும் அப்டிலாம் ஆ அப்டே கையில இது வச்சு
அப்படி இருக்குமாம் இல்ல இல்ல மாப்பள பி ஜே பி ஆ எல்லாம் வந்தா ஒரு சர்டிபிகேட் இருக்கிறவ மட்டும்தான் ஊழிய
அது சொல்றதா அதாலாம்
ம்
சொல்றாங்க
ம் ம் எங்க பாசலாம் பைபிள் காலேஜ் போவல
ஆ
ஹலோ கீபோடு வாசிக்கிற மாரி கேக்குது ம் பேச்சா கேக்காம கீபோடு வாசிக்கிற மாரி கேக்குது பாஸ்டுன்னு ஒன்னே கீபோர்டு வாசிக்குது பாருங்க போனு கூட
அப்டா சரிங்களா